ஹலோ ஆ சீஸ் சிஸ்டர் கேக் இருங்களா
ஆ நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப் இருக்கீங்க ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் நா அங்க எல்லாரு எப்டிருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா இந்த ஆ நா ஒன்னு பண்ல சிஸ்டர் சும்மாதா பாப்பா வச்சுட்டு இருந்தே அவ வெளாடிட்டு இருக்கா ஆ சிஸ்டர் உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நான் என்னோட வேலை முடிஞ்சிச்சு அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சின்ன சின்னதா ஆனா கூப்பிடுவாங்கல்ல இத பண்ணு அத பண்ணு அந்த மாதிரிதான் கூப் சொல்லுவாங்க ம்ஹ அவுங்களுக்கு எல்லா முடிஞ் ச சரிஸ்
நா இதுக்கு மேலதான் டிஃபன் செய்யணு
இதுக்கப்புறம் தான் செய்யணுமா ஆஹ் சரிங்க சேர் நானு நா போன வாரம் வெளியில போயிருந்தேன் சிஸ்டர் அப்ப வந்து உம் கடையில வந்து இந்த மரத்தால செஞ்ச பொருள்ல்லாருக்கும்ல்ல அதெல்லாம் வி துட்டிந்தாங்க எனக் சூப் எனக்கு ரொம்ப புடிச்சிசு சிஸ்டே ஏனா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இரும்பு இததா யூஸ் பண்ணுவோ ஆனா அத்ல பாத்தீங்கனா எனக்கு தே ஆம் தேங்கா இருக்குங்கல்லே தேங்கா ஓடு அதெல்லா வெச்சு கரண்ட் வீ அப்புறோ வந்து கின்னோ சின் தட் அந்தமாறி தட் தட்டு இந்த மாறி அது மட்டும் இல்லா மேம் நெறைய எனக்கு என்னானே தெரியாது அது எப்படி யூஸ் பண்ண கூட தெரிய டிஃப்ரென் டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த சாமிரூம்ல வத்தி கொளுத்துவோல அதுக்கு வந்து அந்த மா அந்த தென்ன ஊட்ட வச்சு வந்து அழகா பெயின் பண்ணியாலும் சூப்பரா இருந்தது சிஸ்டர்
கைவின பொருளு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்களா
ஆமா சூப்பரா இருந்துச்சு ச்சு நீங்க இந்த மாதிரி வெளியில என்ன போனா பாத்துருக் கேங்களா
ஆஹ் நான் பாத்துருக்கேங்க பாத்துருக்கேன் ஆன்லைன்லயும் பாத் பாத்திருக்க ஆஹ் அதெல்லா நல்லா இது போகுது உம்
த்து நெறைய பிளாஸ்டிக் இதெல்லா யூஸ் பண்றதான்னால இப்பாத்திங்கன எல்லாரும் வந்து நெறைய இப்ப நீங்க ஒரு வீடியோல கூட பாத்திருப்பேங்களே மூங்கில்ல வந்து து பிரியாணி செஞ்சேன் தெரியுமா உங்களுக்
ஆமா ஆமா
ஆஹ் அந்த மூங்கில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் பண்ணி அந்த மூங்கில் உள்ள வந்து அந்த ரைஸ்ஸு அந்த சிக்கன் இதெல்லாம் போட்டு அத வந்து மூங்கில் பிரியாணின்னு வித்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது
ஆமா ஆமா ஆமாங்க இல்லங்க நீங்க
ஆஹ் நானும் சாப்பிட்டதில்ல சிஸ்டர் ஆனா ஒருநாள் சாப்ட் டேஸ்ட் பாக்கணும் அப்படின்னு தோணும்
ஆமா
ஆ் ஆமா ஆமா
ஏதாவது ஒண்ணு ட்ரெண்டிங்கா போகும்போது
ஆமா சிஸ்டர் எங்க வீட்லயே வந்து மோஸ்ட்லி இ புஷ் சோஃபா அந்த மாறி ம்ம் நா வந்து ச்சு பஞ்சில விக்கும்ல நான் அந்தமாரியில்லம் இந்த மரத் த்துல செஞ்சு யூஸ் பண்ணுவாங்கல்ல எங்க வீட்லயே அதெல்லா வாங்கி வந்து வச்சிருக்கோம் ஆஹ் ஆமா சிஸ் அது மட்டும் இல்லாம நெறைய வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்குலயே போய் பாருங்களா ஆஹா நம்ம ஊர்ல வந்து அந்த வேப்பங்குச்சி இதெல்லா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா வந் யிது அது ஒரு வேப்பங்குச்சி பல்லு விலக்குறதுக்கு அவ்ளோ காசு போட்டு வச் வச்சிருக்காங்க சிஸ்டர்
ஆஹ் ஆமா அதுதான் நம்ம எது எது நல்லதோ அதெல்லா சேரி நம்ம யூஸ் பண்றது இல்ல எது எது தேவயில்லையோ அததா நம் யூஸ் பண்றோ நல்லா இருக்கறதெல்லா நம்மக்கு ஈஸியா கிடைக்குது அத வெச்சு கட்சித வாங்கி வாங்கி வாங்கி வெக்கிற அவங்க நம்ம பொருள எல்லாத்தையு பாத்து பாத்து வாங்கி வைக்கிறாங்க நாம நம்மளோட எல்லாத்தையு விட்டுட்டு இருப்பா
ம் செர் செரி சிஸ்டர் நா என்ன போடுவே ஆ இப்ப வந்து எங்க வீட்லயே வந்து நானு இத பாத்துட்டு நா என்ன பண்ணேன் எங்க வீட்டுல அந்த தேங்கா ஓடு எல்லா இருக்கு உள்ள அதெல்லா வச்சு ட்ரை பண்ண சிஸ்டர் ந உளிதமீறி செய்யலா அப்டின்ட்டு எ கைவலி வந்தது தா சிஸ்டர் மிச்சம் ஏனா அது ரொம்ப ஷைனிங் அப்பறோ போட்டு தே தே க்கணு
ஆமா அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க போல
ஆமா ஐயோ ஏண்டா இது நமக்கு தேவயில்லாத வேலை அப்டி சொல்லி நானு விட்டுட்ட ஏன்னா வீட்ல நறைய தேங்கா மீறுது
வீ தலைக்கு ஆயில் வெக்கறது மேக்கப் பொருலெல்லா போடறதுக்கு தலைக்கு சீக க அந்த மாதிரில்லா போடுறது ல்லா அந்த தேங்கா ஓட்டுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கறாங்க
ஆ ஆ ஆமா சிஸ் இந்த மாரி நறைய இந்த பன மரத்த எடுத்துக்கங்கன அதுல வந்து பாருங்கன இப்ப இந்த தென்ன பனை மரத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து பணங்காயா இருந்தனா அத வந்து நொங்கா நம்ம சாப்டுவோ அதே போயிடுச்சுன்னா பணம் பழம்மா சாப்டுவோ அதே வெட்டி நாங்க என்ன பண்ணுவோ சாப்ட்டு முடிச்ச ஒடனே அந்த பழத்த எடு அந்த இத எடுத்து புதச்சிட்டு அ அத வந்து கொஞ்ச நாள் க பாத்தீங்கன்னா அதுல அந்த இது வரு பணங் பணங்காயா அந்த கெழங்கு வரு பனக்கெழங்கு அத சாப்ட்டு அ அதுக்கப் அப்றோ என்ன பண்ணுவோ அந்த மேல உள்ள அந்த கொட்ட குள்ள அத நாங்க ஒடச்சு எடுத் த்னா அது இதுல வந்து அது சூப்பரா இருக்கு அது பஞ்சு மாரி சூப்பரா டேஸ்ட்டா இருக்கு அதையு சாப்டுவோ இந்த மாரி இதுல நெறயா பெனிபிட்ஸ் இருக்கு சிஸ்டர் உங்க ஊர் இதுல நெறயா பனமரோ இருக்கு
இல்லைங்க இங்க பனமரொல்லா இல்லைங்க
ஆஹ் அப்போ உங்க ஊர்ல என்ன நல்லா ம ர இருக்கு
வில்லேஜ் இதானங்க நாங்க இந்த பிச்சீஸ் பழம் இருக்கு இல்லைங்ளா
பிச்சீஸ் பழமா
அந்த பழமே சரியில்லையா
புரியல திரும்ப சொல்லுங்க
பிச்சீஸ்
பிச்சீஸ்னா என்னனே தெரியாது
தெரியில்லிங்களா நா போட்டோ எடுத்து அனுப்பி வுடற என்ன பழோனு பாருங்க நீங்க அதுக்கு என்ன பேரு சொல்லுவீங்கன்னு பாருங்க
தெரியாது சாப்பர்ற பழமா
ப்றதா அந்த முறோ என் அதுகப் அப்புறோ இந்த ஆரஞ்சு மரோ அந்த மாதிரிதா இருக்கு
ஆரஞ்சு நாத்தமர சொல்
ஆரஞ்ச் ஆரஞ்ச் மரோ இருக்கு நார்த் த மரோ அது இருக்கு
ஆஹ் இல்ல நெறயா சேல் பண்றது கடைக்கு சேல் பண்றது கே நெறயா போட்டிருப்பாங்ளா அங்க அதுக்கு இல்ல சும்மா அந்த அந்த
இல்ல இல்ல அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறது அவ்வளவுதா தனியா இதுக்காக பண்றது மா திரி இன் இந்த பக்கத்து வீட்ல வீட்டு பக்கத்தில ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில‌ இருக்கிறததா தூரத்துல ஒரு வீட்ல லெமன் மரோ வெச்சிருப்பாங்க
ஆஹ் எங்க ஊரு சைடு ல்லா வந்து மாமரம் கொய்யாமரம் தென்னமரம் வாழமரம்
ஓ இங்க வந்து டீ எஸ்டேட் தானே
ஆஹ் டீ எஸ்டேடா ஓ அந்த சைடா ஆமா ஓ ஆனா சூப்பரா இருக்குல ஜில்லுனு இருக்குல எப்பயுமே கிளைமேட்
கிளைமேட் ஜில்லன்னு இருக்கு நீங்க வாங்க
எனக்கு புடிக்குங்க நா வர வர சிஸ்டர் வந்தா அந்த சைடு ந உங்களுக்கு ஃபோன் பண்ற உஹம் ம் ஆனா இப்ப எல்லாருக் வந்து வருஷத்துல ஒன் டைம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுங்க உங்க ஏரியா வருவாங்க ஆனா பாத்தீங்களன்னா நீங்க லைஃப் ஃபுல்லா அவங்கதா இருக்கு
அப்ப நாங்க எப்பவுமே ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கோ அப்படிங்கிறீங்களா ஆஹ
ஆமா சிஸ்டர்
எங்களுக்கு உங்க இடமா எல்லாத்துக்கு வந்து பழம் எல்லாம் சாப்பிடணு இயற்கையா அப்படின்னு இருக்கு ட்டு எங்க வர்றதுக்கு முடியுது
ம் நா ஆனா வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மேரி வருவ சிஸ்டர் அந்த மேரி எடத்துக்கு ஆனா வந்தா டூ டேஸ் தா இருப்ப அந்த டூ டேஸ்மே வந்து ரிலாக்ஸா ஏன்னா எங்க ஏரியாலா ரொம்ப ஹாட்டா இருக்கு ஆனா வந்து நீங்க உங்க ஏரியலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே சி போறப்பயே எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கு சுத்தி பாக்குற அந்த கண்ணுக்கே அப்படி ரொம்ப இ சூப்பரா இருக்கு ஆஹ் கேக்குதா சிஸ்டர்
ஆஹ் கேக்குதுங்க
ஆஹ் ஓ இப்போ எங்க ஏரியல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கு சிஸ்டர் எப்ப பாத்தாலு வந்து ஆஹ் ஹாட்டாவே இருக்கு ஆனா அங்க உள்ள என்ட்ரி ஆகுறதுக்குள்ளயே சுத்தி மரம் செடி கொடி பாக்கவே அப்படியே இங்கேயே இருந்துடுலாமோ அப்படி தோணு ஆமா எனக்கெல்லா அப்படி அங்கயே இருந்துடலாமோ தோணு சமயம் அப்படியே கால விடிஞ்சு பாத்தோனே ஆஹ
இந்த குளிர் தாங்க மாட்டீங்கன்ன
ஆஹ் ஆமா ஏன்னா நீங்க அங்கயே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது து இப்ப நாங்க வந்து இந்த கிளைமேட் கூட நாங்க மிங்கிலாகிருப்போமா அப்ப நா அங்க வந்தனா கொஞ்சோ இதுவாதா இருக்கு அனா பெருசு பெருசா குள்ள மறலாங்
ஆமா ஆமாங்க
ஆல எட்டி போகனு இருக்கூ ஆனா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கூ ஒரே மாரல்லம் ஆம் அப்டெப்டி அந்த அந்த ஏரியா கேத்த மாரி நெறையா இருக்கூ உம் உம் ஆமா சிஸ்டர் உம் உம் நீங்க போயிருக்கீங்ளா உள்ள இது இந்த மேரி காட்டுக்குள்ள எல்லோப் போய்ர்கீங்ளா
க நறையட் டங்கறதா இருக்குன் நா சொல்றே
ஆஹ் சரி அப்போ அவங்க இது விலங்குல்லா எதூ வராத் தா அந்த மெரிப் ப்ப மான் கரடி சிங்கம்
கரடி சிங்கோலா வீட்டுக்கே வருது அங்க காட்டுக்
எல்லா எடத்திலயு வராது சும்மா சுத்தி பாக்குற எடத் திற மட்டூ போவீங்க ஆனா உ
கரடி காட்டெருமே எல்லா இப்பெல்லா வீட்டு பக்கத்லே வருது காடுங்க எல்லாத்தையு அழி ச்சவனே இப்பதா வீட்டு பக்கத்லே வருது
ஆ உம் ம் ஆனா எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ பயம் இப்போ எல் இப் ஆனா வந்து ஸ்ரே எல்லா எடத்திலயு போடதில்லே ஏன்னா எல்லாருமே வந்து சுத்தி பாக்றட்னா வந்து அந்த எடத்துக்கு மட்டூ தா போவாங்க ஆ அட் நீங்க வந்து உங்க ஏரியாவ் சுத்தி எல்லா எடத்துக்கூ போயிருப்பீங்கள
ஆ ப்
ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா நா பேசு றது ஹலோ
ஹலோ
ஆமா சிஸ்டர் ஆ கேக்குதுங்ளா இப்ப கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குதுங்க சொல்லுங்க ஹலோ
இருக்கீங்களா என்னன் கேட்டே
ஹலோ கேக்குதுங்ளா
கே க்குது சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நம்ம நெக்ஸ்ட்டு கால்ல பா க்கலாம் அ, ஓகே பாய் சிஸ்டர் ம்